ஆஹ் கேக்குது கேக்குது அப்பறோ அந்த உம் சொல்லுங்க
எண்பத்து ஒன்போது ஐம்பத்து ஒன்போது
அது சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது ஆஹ் அதெல்லாம்ப இங்க சொல்லக்கூடாது
சரி என்ன சொன்னா என்ன சொன்னிங்க
அதே அதுதான் அந்த ஆர்டடி இருக்கு இல்லையா அது நல்ல சேவிங் தான் இல்ல பசங்களுக்கு
எனக்கு தெரியுங்க தேனு அப்புறமா கொஞ்ச ரிஸ்டா மீனா அமைதியா கொண்டு போய் டேஸ்டா சுடுவாங்கல்ல இந்தமாரி எனக்கு அந்த மாதிரி எதும் தெரி்சுதுன்னா நம்ம கொஞ்ச இது பண்ணிக்கோம் இப்ப நீயே ஒரு ரீசார்ஜ் போனீங்கன்னா ஒன் யர் போட்டா த்ரீ தொசண்ட்ச் வந்துருது ஆனா ஒன் யர் போட்டால் மூனாயிரம் ரூபாய் வரும் ஆ
ஆஹ் ஆஹ் ஆஹ்
அவ அந்த மாரி இருந் என்ன பண்றது அதனால அவ என்ன சொல்வான்னா நீ பண்ண அப்படின்னு நான் த்ரீ பாக்ஸ் போட்டுட்ட நான் ஒன் லாக் போட்டு இருக்கேன் எங்க சித்தி அவங்க பேத்திக்கு ஒன் லாக் போட்டு இருக்காங்க தம்பி வந்து தம்பி பொண்ணுக்கு ஒரு ஒன் லாக் போட்டு இருக்கா ஃபிக்ஸ் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கான் நான் என்ன சொன்னேன்னா ஒரு பத்து பேர் மாச நம்ம அந்த ஆடி மாதிரி நம்ம சேவிங் பண்ண இரண்டாயிரத்தி எழுபது ரூபாய் நம்ம இருக்கப்பா நல்ல தீந்தாக இருக்கும் நான் சொன்னாங்க நிறைய சகல இருக்கு பிஸ்னஸ் பண்ணுறன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிஸ்னஸ் பண்ணே நீங்கள் எல்லாமே பிஸ்னஸ் பண்ணுறவங்க அர் கனி எ தான் நான் கம்பெனி வச்சிருக்கேன் ந அவன் இன்னொருதவங்க ஸ்கூல்ல டீச்சரா இருந்தாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு பண்ண சொல்லு அப்படின்னு கேட்டா கண்ணுக்குத் தெரியாத இல்லனா எல்லாம் போட்டு அவங்க எல்லாராவது வாங்கி இந்த மாதிரி லோன் வாங்குற தளைவி எல்லா இருப்பாகள அவங்கள எதாவது கிண்டி அவுங்க ஐம்பது ரூபாய் வரதுன்ன அவங்களுக்கு நாப்பது போவு பத்து ரூபாய இப்ப ஏ மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாய் கட்ர மாதிரி சொண்ண எனக்கு பொ ஆனா அந்த கந்து சஓ ஏன்னா அவதான் ஒர்க் பண்றான் ஆனா நான் ஒர்க் பண்ற மாதிரி அவ நல்ல
புரிது புரிது புரிது புரிது பரவாயல நல்ல நல்ல விஷயம்தான் இந்த ஆர்டி போடுறது சேவிங் அது நல்ல விஷயம்தான் அவங்களுக்கும் நல்ல பெனிபிட் இந்த மாதிரி கமிஷன் பேஸ்ல வருது வீட்டுல இருந்தே ஏன் பண்ணிக்கலாம் நல்லா ஓகேதான் நல்ல விஷயம்தான் நானா நான் நான் போடுறதுக்கே போதும் எனக்கு ஏ என் ஆபீஸ்லயே கட்டிட்டு இருக்காங்க நிறைய அது மெயின்டென் பண்ணாலே போதும் ஊர்லையா ஊர்ல எல்லாம் நமக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது உங்களுக்கு நீங்க நீங்க நீங்க எடுக்கிற இன்ட்ரெஸ்ட் அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் நான் பாக்குறேன் கண்டிப்பா சொல்றேன் அது மாதிரி எனக்கு ஜோடியா இருந்ததுன்னா எப்படி போடணும் என்ன இன்ட்ரெஸ்ட் எந்த விருஸயத்துல போடலாம் எவ்வளவு
நம்ம நேய்வேளிலையே பன்னிக்கள நெய்வேலி ஆபீஸ் இருக்கு அவன் என்ன சொல்றா உன் ப்ரெண்ட் பண்ணிருக்கேன் நேய்வெளி அங்க போய் ஆபீஸ் பாருங்க உங்க பிரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது அவ்ளோ பெரிய ஆபீஸ்ல அது நம்பகமான இதுதான் நான் கூட்டுக்கது ரொம்ப கவர்மெண்ட் எம்ப்ளாய் அவங்ககிட்ட அவங்க வாங்கினது மூணு பேரு அவங்க டீமா அப்படின்னு சொல்லிருக்காங்க நம்ம கையிலே கேட்டு வாங்கல கேக்க மாட்டோம் அது மா போ தெரியாம நறைய
உம் உம் உம்
ஆஹ் இருக்குறாங்க நம்பி இருக்குறாங்க தெரியலயே எதுவுமே எனக்கு தெரியலனுறாங்க கேட்டேன் அது வந்து
அதுதான் நெறைய நமக்கு நெறைய கமிட்மெண்ட் இருக்கு நமக்கு ஆல்ரெடி போயிட்டு இருக்கு இல்லையா அதனால நான் எதும் செரி எது என்ன கமிட்மெண்ட்டா எல்லாரையும் நாம தானே பாத்துக்கணும் வீட்ல இருக்கிறவுங்க எல்லாரையும் இப்ப பங்க்ஷன்னா நம்மதான் பாக்கணும் ஏதாவது ஹாஸ்பிடல் செலவு நம்ம தான் பாக் னும் புரியுதுங்களா இப்ப திடீர்னு பங்ஷன் வைப்பாங்க இந்த சைடுடெலாம் பங்ஷன் எப்டி தெரியுமா எல்லாமே கோல்டு செஞ்சு வச்சுருப்பாங்க எல்லாமே கோல்டு செஞ்சு வச்சுருப்பாங்க திடீர்னு இப்ப இந்த மாசம் ரெண்டு ரெண்டு பங்ஷன்னா அதுவே முப்பதாயிரம் வந்துரும் ஒரு காயின் வந்து பதினாலு ஐநூறுபா விக்குது ஒரு காயினே அப்ப அதே ஒன் மன்த் சேல்ரிடு காலியாகிடும் அந்த மாரி சுச்சுவேஷன்ல எல்லாமே ஒரே ஆள் பார்க்கணும் இல்லையா அண்ணன் ஃபேமிலி வந்து அவுங்க தனியா போயிட்டாங்க நம்ம வந்து நம்ம தான் இந்த ஃபேமிலிய பாக்கணும்ட்டு செரி ஓகே நம்ம நம்ம சம்பாதிக்கிறது வந்து அவுங்க இந்த மாரி உக்கார வச்சு சாப்பாடு போட்டு பாத்துட்டு இருக்கு அப்டியே ஓடிட்டு இருக்கு அதான் நெறைய கமிட்மெண்ட் இருக்கு அது இல்லாத அது இல்லாத இப்போ வேற நெறைய இப்ப டியூவு வேற போயிட்டு இருக்கு அது அதுவும் கட்டணும் இல்லையா அதனால எதையும் இப்ப புதுசா இன்வால்வ் பண்ணிட்டு நமக்கு எதுக்கு ப்ரெஷர் தேவையில்லாத இன்வால்வ் பண்ணா கட்டணும் கண்டிப்பா கட்ட முடியாத நமக்கு பேர் கெட்ட பேராச்சுன்னா நமக்கு அது செட் ஆகாது நல்லா இருக்காது அதனால நான் எதுலையும் அவ்ளோ சீக்கிரம் இன்வால்வ் ஆவுறதில்ல என்னால முடிஞ்சா இன்வால்வ் ஆவேன் முடியலைன்னா இன்வால்வ் ஆகுறத விட்டுருவேன் நானு அததான் வேற ஒண்ணும் இல்ல மத்தபடி இது கட்டக்கூடாது அப்டின்றதெல்லாம் கிடையாது கண்டிப்பா கட்றேன் ஒரு நாளைக்கு அதுவும் நீங்க ரெஃபர் பண்ணிருக்கீங்க இல்லையா கண்டிப்பா கட்டலாம் ஏன்னா நீங்க வந்து எதுவும் இந்த வீணா போறது ஆஹ ஏமாத்துறவுங்க கிட்டெல்லாம் சொல்ல மாட்டீங்க கரெக்டான ஆலதான் சொல்லுவீங்க அதனால நான் கண்டிப்பா கட்றேன் வாய் ஸ்லோவ கேக்குது வாய் ஸ்லோவ கேக்
நக கடையில ஆயிரம் ரூபா மன்த்லி கட்றேன்
உம் உம் உம் உம் உம்
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெள்ளி வெள்ளிக்கு மட்டும் தனியா ஒரு கடை இருக்கு அதுல ஒரு தவுசன் ருபீஸ் கட்றேன் போஸ்ட் ஆபிஸ்ல ஒரு ஃபைவ்ஹண்ட்ரெட் அப்புறம் வந்து மகளிர் குழுனு ஒன்னு இருக்கு அதுல ஒரு ஆயிரம் ரூபாய் கட்றேன்
இதெல்லாம் எப்டி இதெல்லாம் எப்படிங்க சமாளிக்கிறது ஒரு ஆளு
அதாவது பெருசா சேவிங்ஸ் பண்ண முடியாதுன்றதுனால சின்ன சின்ன சேவிங்ஸ் இது பண்ணிக்கலாம் எல்லாம் பூட்டி சதாத்திக்குல்லாம் இருக்கு காம்போண்டு எங்க வீட்டுகாருகிட்ட வாங்கி ஒரு மோதிரம்
உம்
பாப்பா பேரு வந்து வகன்னு வச்சு இருக்கேன் இந்த மாரி நான் ஸ்டாட்டிங்ல இருந்தே ல்ல இந்த மாரி ஏதாவதுறம் இப்ப பிஸ் பண்றதுனால இதுல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கன் அதுக்கப்பறம் லோன் வாங்கி ல போய வீட்டுக்கு உருவா வீட்ட மாிது பேமெண்ட் மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டன் அடுப்பு டென் தௌசண்ட் அது மந்தத்லி இ எம் ஐ பார்த்தோனா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அது வந்து ஒரு மூணாயிர ரொ பேலன்ஸ் இந்த மாதிரியல்லாம் வாங்கிட்டேன் வீட்டுக்கு தேவையான அப்பறம் அவனுக்கு பையனு தேடி ஃபோன் மாட்டக்க எத்தி நாலாயம் ரூபாய்க
நீங்க தாங்க சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண் சிங்கப்பெண் சொல்றாங்கல்ல நீங்க தான் சிங்கப்பெண் எல்லாத்தையு எல்லாத்தையு ஒரே ஆளே சமாளிக்கிறீங்களே இது அதல்லாம் எவ்ளோ பெரிய விஷயம் தெரியுமா
ஆஹ் அதாவ சரி கொடுக்குற கேஷ இருக்கு தாங்க மனுஷு சின்ன சின்னதான் அப்பறம் எனக்கு லோன் இம இல்ல அதெல்லாம் ச
உம் உம் உம்
அ ஒரு பத்து மாசம் ஆயச்சு எக்சாம் கடையில ஒரு பாயிரம்யிரம் ரூப பதிமூாயிரம் ரூபாய இருக்குன்னா எக்ஸ ஒரு ரூப்ச ஒரு ஜிஆசி நானும் க்க முப்பத்திர மட்டும் எடுத்துக்கிட்டா இருப்பதஞ்சயிரம் ரூபாய்க்கு மட்டும் அஞ்சு கிராம் கம்பல் எடுத்துக்கிட்டா நா எக்ஸ்ட்ரா ஓரு இருாயிரம் ரூபா போட்டு ஆஹ் எனக்கு ஒரு செயின்
பரவாயில்ல இது மாரி கொஞ்ச கொஞ்சமா சேவ் பண்ணி கோல்டு எடுக்கிறளவு கூட பண்ணிக்கலாம்ல நல்ல விஷயங்கள் தான் உம் இன்னைக்கு அதோட வெல பாத் தீங்கன்னா இன்னைக்கு எங்கே போகுது அந்த ஒரு பொவுன்க்கு ஒன் லேக்
இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட்ல காது குத்திருக்கோம்
உம் உம் உம்
அப்போது ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ரூபாயிக்கு ரெண்டு ரெண்டு பவுன் வாங்கிருப்பேன் இந்த பிக்சட் ஒரு லட்சம் ரூபாய் போட்டேன்
உம் உம் உம் உம்
கொஞ்சம் காசு இருந்தது அப்ப கை யில அப்ப வந்து வருச பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து பார்மி அத அதுல எடுத்து போய்ட்டு ஒரு ரூபா பிஸேட் போட்டு ஒரு ரூபா எடுத்து போட்டு காது குத்துக்கு எத்தன பேருக்கு தெரியுமா சொன்னேன் வெறும் நூறு நூத்தம்பது பேர் தான் முக்கியமான ரிலேஷன் ஆனா நெறைய செஞ்சேன் நானு நெறைய பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பது ஆயிரம் அப்படியே நிறைய செஞ்சிவச்ச காது குத்துக்கு எல்லாமே நிறைய பண்ணிக்கே எல்லாமே செஞ்சுட்டங்க அவர் வந்து ஏம்பாதயிருப்பா வந்துச்சு ஓரு அறுபதாயிரரூபா வந்து மண்டபத்து செலவு அதெல்லாம் எனக்கு கொடுத்துரு கை காசு வச்சு பண்ண அதெல்லாம் போய ஒரு லட்சத்தி ஆறாயபா இப்படி காயின் எடுத்தேன் ஒரு லட்சருபா கொண்டு போய் ஃபிக்ஸட் போட்டேன் அதுக்கு இப்ப இடையில போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல லா இவரு ரெண்டு தான் ரெம்பகவலையா இருக்கு ஓகே ஓகே ஆ ஆ ஓகே ஓகே